லு நண்பா
வணக்கோ நண்பா என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஏ நா சாப்ட்டாச்சு நண்பா இப்பதா சாப்ட்ட நண்பா நீங்க என்ன சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்ட நண்பா இப்பதா நானு அப்பா அம்மா மூணு பேரு சாப்டங்க
ஓகேங்க
சாப்ட எல்லா ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க நா சும்மாதாங்க உக்கான்ட்ருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானு இப்பதாங்க சாப்ட்ட மனைவி பாத்தீங்கன்னா பாத்தரோ கழுவிட்டுருக்காங்க பையங் கூட அப்டியே விளையாண்டுட்டு அப்டியே வெளிய உட்காந்துட்டு இருக்கேங்க
சேரி சேரிங்க வெளிய எங்கயு போவீங்ளா
வெளியதாங்க வெளிய மார்கெட்டு போய்ட்டு வர்லான்ட்ருந்தங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மார்க்கெட்டு போலான்ட்ருந்தங்க ஆ
சேரிங்க
அப்பறோ நாங்க பிளான கேன்சல் பண்ணிட்டேங்க நாளைக் பொழுக்கல நாளைக் போயிக்கலா சொல்லிட்டேன் நீங்க எங்கயு வெளிய போலீங்ளா
இன்னைக்கு எங்கயு நா போலீங்க வெளிய எல்லா வெயிலா இருக்கு வெளில் போற வேல இல்லீங்க
ம்
எ பாக்லாங்க போற மாரி இருந்தா தம்பி கூடதா எங்கயா வெளிய போகோனு ஏன்னா சும்மாதாங்க இருப்ப
நீங்க வெளிய போறப்போ எப்டிங்க நடந்து போவீங்களா இல்ல பைக்ல இந்த மாரி போவீங்ளா
இல்லங்க வெளிய போனா பைக்லதா போவோங்க நடந்தெங்கீங்க போறது கடை கடைக்கு போறதுனால கொஞ்சோ தூரம்மாத்தா இருக்குது அதனால பைக்ல தாங்க எங்க போனாலனு போறது
ஓகே ஓகேங்க என்ன மாரி பைக் வெச்சுருக்கீங்க
நா நிஞ்சா வெச்சுருக்கங்க அப்றோ துப்பாட்டி ஒன்ருக்குது
ஓகே ஓகே
டி என் டபிள்யூ ல ஒரு பைக் இருக்குதுங்க
ஓகேங்க
டாமினார் இருக்கு டாமினார் அவ்வளவுக்கு லைக் பண்ணிக்க மாட்டே
ஓகே ஓகேங்க
உம் நீங்க என்ன மாரி பைக் லா வெச்சுருக்கீங்க
நம்மா பைக் எல்லா இல்லைங்க பைக் எல்லா ஓட்டுறதெல்லா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க கார்ல தா போயிட்டு வந்துட்ருக்கே
சேரி சேரிங்க
ஒரே ஒரு காரு பி என் டபள்யூ ஒன்னு வெச்சிருக்கேனுங்க
பரவால்ல பரவால்லைங்க
சும்மா லோக்கல்ல சுத்துறக்கு வேணா தார் வச்சுருக்கேணுங்க உம் சேரிங்க இங்க படத்துக்குல இங்க ம் படத்துக்கு எல்லா எங்கேயு போலைங்ளா
படத்துக்கு இங்க இங்கே போறது பட நல்ல படமா வந்தா போலாங்க பாத்தீங்க எந்த படமு வரலைங்க நல்ல போடமா ஆ வெளியே தியேட்டர் க்குலா போறது இல்லைங்க இப்பதா எல்லாமே உள் செ வந்ததுங்களா அத பாத்துக்கறதுங்க நீங்க போலீங்ளா
நாங்க வீட்லேயே பாத்தா தியேட்டர் செட்டப் பண்ணி வச்சிருக்கோ அதுங்காட்டி நாங்க தேட்டர்
அ சொல்லுங்க
ம் அ அதாங்க நாங்க தேட்டர் செட்டப் பண்ணி வச்சிருங்காட்டி ஃபேமில எல்ல நா தேட்டர்ல வீட்டுக்குள்ளயே பாத்துக்குவோ
சேரி சேரிங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்ப அத அதிகமா வெளியே போக மாட்டிங்க
ஆமா ஆமாங்க வெளியெல்லா எங்கேயு போற மாரி இல்லங்க ட்ரிப்பு வேணா போவங்க எல்லாமே போன லோக்கல்ல எல்லா பக்க போயிட்டு வந்தாச்சு ஃபாரின் ட்ரிப்பு தா போயிட்டு இருக்கோ அதுவு இயர்லி ஒரு த்ரீ டைம் போவேங்க
ம் சேரி சேரிங்க பரவால்ல பரவாயில்லைங்க
சேரிங்க நீங்க எங்கேயு வெள் உம் சொல்லுங்க
வெளியில எங்கேயு போலீங்ளா இங்க மார்கெட்டுகீர்க்கட்டு அந்த மாரி எங்கேயு போலிங்ளா
அதாங்க இன்னைக்கு போலான் இருந்தோ இன்னைக்கு நாங்க போல நாளைக்கு தாங்க போனு நீங்க போலீங்ளா நீங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வெளியே எல்லா சுத் சும்மா அப்டியே வாக்கிங் மாரில்லா எங்கேயு நடக்கலா மாட்டிங்ளா
இல்லைங்க நா எங்கேயு போறது இல்லைங்க அம்மா அப்பாவுக்கு இப்ப என்னா அப்பா போய் கடைல போய் வாங்கிட்டு வந்துருவாங்க மத்தபடி மார்க்கெட் போறதுனாலு அப்பா போயிட்டு வந்துருவாங்க எங்கீங்க நமக்கெல்லா வேல இருக்காதுங்க
ஓகே ஓகே ஓகேங்க நல்லதுங்க நீங் நீங்க ஏதாச்சு நீங்க ம் சொல்லுங்க
வேலைக்கு எங்கேயு போலீங்ளா
நா அத வேலைக்குல்ல போலங்க அப்பா பிசினஸ் பண்ணிட் இருக்காரு அந்த பிசினஸ் எடுத்து பாத்துட்டு அப்டியே இருந்துக்கோனுங்க
சேரி சேரிங்க பரவாயில்லங்க பரவில்லைங்க எந்த மாரி பிசினஸ் எல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்பா
அப்பா ரெண்டு பேக்ட்ரி வச்சிருக்காருங்க அந்த அரிசிய எல்லா இருக்கு இல்லங்க அரிசில்லா பாத்தீங்னா பாலிஷ் கொண்டிருக்கன்னேன்
சேரிங்க பரவா
அப்பறோ அந்த ஒயிட் ரைஸ் ரீ மேக்கிங் அந்த இது போயிட்டு இருக்குங்க ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் ரைஸ்
அட ஒயிட் ரைஸு மேக்கிங்கா
ஆமாங்க இந்த ஒயிட் ரைஸு பாத்தீங்னா இந்த அது எப்டி சொல்றதுங்க இந்த ஒயிட் ரைஸு இந்த பச்சரிசிமாங்கல
பச்சரிசி ஆமாங்க
ஆ அந்த ஒயிட்ரை அதுலே பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸுனு ஒரு மாடல் இருக்குங்க நாங்க அது பண்ணிருக்கோ அது ஃபாரின் உள்ளதா அதிகமா லைக் பண்ணுவாங்க
சரி சரிங்க இல்ல பச்சரிசிங்கிறீங்க ஒயிட் ரைஸுங்கிறீங்க பச் பச்சரிசிலே க்ரீன் ரைஸ் தாங்க
இல்லைங்க இங்க பச்சரிசிம் பாங்க அது பாத்தீங்க்ன்னா ஒய்ட் கலர்ல இருக்குங்க அதா அந்த பச் பச்சரிசிங்கிறது பாத்தீனா பா ஃபாரின்ல பாத்தீங்ன்னா ஒயிட் ரைஸும்பாங்க அது அங்க எஸ்போட் பண்ணிட்ருக்கோ
சரிங்க சரிங்க பரவால்லைங்க பச்சரிசின்னா இங்க வந்து எப்டிங்க பச்ச கலர்ல இருக்குங்ளா வெள்ளக்கலர்ல இருக்குங்ளா
இங்க பாத்தீங்ன்னா எல்லோ அண்ட் க்ரீன் கலர்ல இருக்குங்க அத நாங்க பாலீஸ் போறங்காட்டி உங்களுக்கு ஒயிட் கலர்ல வரு
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லங்க நீங்க இந்த மாரி அரிசில பண்றீங்க ஒரு மூட்ட எவ்ளோ குடுக்குறீங்க இல்ல தனியா இப்போ கிலோ கணக்குல குடுப்பீங்ளா இல்ல மூட்ட கணக்குல குடுப்பீங்ளா
நாங்களா பாத்தோன்னா ஹோல்சேல் தாங்க ரி அந்த சிங்கிள் அந்த இதுலா இல்லைங்க ஹோல்சேல் தா நாங்க பண்ணிட் இருக்கோ அதிகமா பாத்தீங்ன்னா நாங்க ஃபாரினுக்கு தா பண்ணிட் இருக்கோ
சேரி சேரிங்க ஃபாரின்னா எந்தெந்த கண்ட்ரிக்குலா பண்ணிட்டு இருக்கீங்க
யு எஸ் ஏ அதுக்கப்றோ பாத்தீன்னா இது இன்னு ரெண்டு மூணு இன்னு ஸ் அது சொல்லக் கூடாதுங்க வெளிய சீக்ரட் வந்து வெளிய சொல்லக் கூடாதுன்ருக்காங்க
செரி செரிங்க பரவால பரவாலங்க நல்லது நல்லதுங்க இப்ப நீங்க பாரின்ல எக்ஸ்போர்ட்லா பண்றீங்க இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்னா உங்ளுக்கு இதுக் தனியா லைசன்ஸ்லா எடுக்ற மாரிலா இருந்திருக்கு இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க உங்ளுக்கு செலவு அதிகமா ஆகுதுங்ளா இல்ல கம்மிதானுங்ளா
இல்ல இல்லங்க லாபந்தாங்க அதிகோ வருது செலவு ஒன் டைம் ஃபர்ஸ்டு ஸ்டார்ட்டிங்ல பாத்தீங்ன்னா அந்த மாரி இருக்குங்க இப்ப போ போக பாத்தீங்ன்னா காஸ்ட் வைஸ்ல கம்மியாதாங்க வரு ம் நீங்க எது மாரி பண்லான் இருக்கீங்க
நான்லா தொழில்னு இப்போதைக்கு ஒன்னு பண்லைங்க இப்ப ஒரு கண்ணுக்குட்டி தா இருக்குது மறுபடியு அந்த கடன ஒன்ன நாலாக்கலான் தா பாத்துட்டு இருக்கங்க அந்த மாரி அது
இப்ப பி எம் டபிள்யூ நிஞ்சா கே டி எம் லா வச்சிருக்கேங்றீங்க ஒரு கண்ணுக்குட்டி தா வச்சிருக்கேங்றீங்க
கண்ணுக்குட்டி ஒன்னு தாங்க இருக்குது மாடெல்லா இருக்குதுங்க நா வந்து என்னன்னா மாடு பால் கறக்குறது அது தனியா ஆள் இருக் இல்லங்க நா வந்து என்னோட பிசினஸ் எப்டின்னா ஒரு கன்னுக்குட்டியு இருக்குதுங்க அது கூட நாலு வாங்கி விட்ருவங்க மூணு மாசத்துக்கு ஒரு பேஜா மாத்த போறங்க அத மாத்தி அப்டியே சேல் பண்ணலான்ட்ருக்கங்க அது என்னோட ஐடியாங்க அது அப்பாவோட எய் இது என்னோட இலியாங்க
ஓகே ஓகே நல்லது நல்லதுங்க
நீங்க இது எக்ஸ்போர்ட்லா பண்றீங்க உங்களுக்கு அப்ப நீங்க சமூகம் பெரிய இடந்தான் நெனைக்குறங்க
இல்லைங்க ஓரளவுக்கு தாங்க நாங்களு ஒரு ஒரளவுக்குங்க ஸ்டேஜ் ஒரளவுக்கு இருக்கு
செரி செரிங்க பரவால்ல பரவால்லங்க எப்டிங்க அப்ப அந்த ஊருக்குள்ள நீங்கதா பெரிய தல கட்டுங்ளா
அப்டிலா இல்லைங்க எங்களோட பெரிய ஆளுகளா இருக்காங்க நீங்க வேற ஐநூறு ஏக்கரு ஆயிரோ ஏக்கரு எல்லா காடு தோப்பு வச்சிருக்கவங்க இருக்காங்க
சரிங்க
ஆங்க எங்ககிட்ட இருக்குறது ஒரு நூர் ஒரு அம்பது ஏக்கர் நூத்தம்பது ஏக்கர் தாங்க இருக்கு
து சரிங்க பரவால்ல பரவால்லைங்க எப்டிங்க இந்த சொந்தமாகதுக்கு சொந்தமா பரம்பர பரம்பரையா வந்த த தோப்பு தானுங்ளா இல்ல நீங்க சுய இப்ப சம்பாரிச்சு வாங்குனதுங்ளா
இல்லைங்க பரம்பர பரம்பரையா வந்ததுலா இல்லேங்க எல்லா
சொல்லுங்க சொல்லுங்க
இப்பதாங்க ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தா வாங்குனாரு
பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்ளா சேரி சேரிங்க வாங்கு போது ஒரு ஏக்கர் எவ்ளோக்கு வாங்குனார்ங்களாமா
அத பத்திலா தெர்லங்க அது அப்பா பிசினஸ் பண்றாரு அவரு அவரு அவருக்குதா தெரியு
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லங்க அப்பாவோட பிசினஸ் அப்டி நீங்க உங்களோட பிசினஸா மாத்திட்டீங்க அப்டியே
ம் ஆமாங்க
சேர் சேரிங்க நல்லது நல்லது தாங்க நீங்க பண்ணா என்ன அப்பா பண்ணா என்ன
ஆமா ஆமாங்க அதங்காட்டி தாங்க நா அப்பா பண்றதுல இதலா கேக்குறது இல்லேங்க சும்மா ஆபிஸ் அப்பப்ப வர சொல்லுவாருங்க வந்து பாத்துட்டு அப்டியே கெளம்பிருவங்க
சேரி சேரிங்க எப்டியு கத்துக்கிட்டீங்கன்னா சேரிங்க
அங்க எங்கிங்க மழையல்லா இல்ல இருக்குங்ளா கிளைமேட்லா எப்டி இருக்கு
இங்க வெயில் தா அடிக்குது மழையல்லா இல்லைங்க அங்க எப்டி இருக்குங்க மழ வருதுங்ளா
இங்க இங்கயே வெயில்தாங்க
சேர் சேரிங்க பரவால்லைங்க
நீங்க கன்னுக்குட்டி வளத்துறங்கறீங்க பிசினஸ் பண்ண போறேங்கிறீங்க ஆனா உங்ககிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு பாத்தா அதிகமா தா இருக்கு நீங்களே பிசினஸே பண்ண தேவயில்ல ஏன்னா கேடிஎம் அந்த அந்த பைக்குலா வச்சிரு பி எம் டபிள்யூ அதுதானா பைக்லா வச்சிருக்குறேங்கிறீங்க ஒரு பைக்க வித்தாலே உங்களுக்கான பிசினஸ்க்கு அமௌன்ட் ட்டு கெடச்சிறு பிசினஸே இன்னைக்கு பண்ணவே தேவயில்லைன் நெனைக்கிறேங்க
ஆமாங்க ஆமாங்க ஏன்னா இப்ப பி என் டபிள்யூ வந்து பாத்தீங்கனா பன்னெண்டு லட்சங்க அ டுக்காட்டி பாத்தீங்கனா ஏ பதினஞ்சு லட்சங்க இதுவே ஒரு ஏ கிட்ட இருக்குற பைக் நம்ம கலெக்ஷன்ஸே பாத்தீங்கனா எப்டி இருந்தாலு ஒரு கோடிக்கி மேலதாங்க ஆய்ரு ஒன்ற கோடி வந்துருங்க எப்டி இருந்தாலு அ எங்க வீட்ல பாத்தீங்கனா மொத்தோ நீங்க நெல ஒரு நூத்தம்பது ஏக்கரு எங்ககிட்ட ஒரு பத்து கொறஞ்சபட்சமா ஐநூறுலருந்து எழுநூத்து ஐம்பது ஏக்கர் வரைக்கு இருக்குதுங்க அ ஏன்னா சொந்த சொந்தமா எடோ அப்பாதாங்க அப்பாவோட பிசினஸ நம்மளே பண்றது என்னங்க இருக்கு நம்ம ஓனா ஒரு பிசினஸ் பண்லா சொல்லிதாங்க நா இந்த மாரி இறங்கிருக்க
ம் செரிங்க நல்லது நல்லதுங்க
சேர் சேரிங்க அப்பறோங்க நீங்க ஆ நண்பர்களோட வெளியெல்லா எங்கயு போலீங்ளா
நாங்க நண்பர் கூடலா எங்கயு வெளிய போறதில்லைங்க நண்பர்கள்லா பார்டீன்னா வீட்டுக்கே வந்துருவாங்க வீட்ல தா நாங்க அதிகமா பார்ட்டி பண்ணுவோ
பார்டி பண்ணுவாய்ங்க வீட்ல எது கேக்க மாட்டாங்களா
இல்ல இல்லைங்க இதெல்லா ஃப்ரீடம் தாங்க இதெல்லா இந்த காலத்துல எல்லா சகஜோங்க வெளிய நம்ம யாருக்கு தொந்தரவு பன்னாம்ம வீட்ல எல்லா பார்ட்டி பண்ணோம்னா யாரு கேக்க மாட்டாங்க
அப்றோ உங்களுக்கு தனி எடத்த விடுவாங்களா இல்ல வீட்டுக்குள்ளயே எல்லாரு இருக்க வீட்டுக்குள்ளதா பண்ணுவீங்களா பார்ட்டி
இல்ல இல்ல எங்களுக்கு பத்தினா வேற ஹவுஸ் இருக்குது
ஏங்க வேற ஹவுஸா கெஸ்ட் ஹவுஸ்ங்ளா
வேறவுஸ் வேறவுஸ் சார் அ தொழிலில்லா பண்ணுவாங்கல
ஆமாங்க
அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சின்ன ஒரு சின்ன தொழில் மாரி பண்ணுவோங்க அந்த அளவுக்கு சும்மாதா இருக் போனாங்க காட்ல இருக்கமா இருக்கு அதுல நாங்க பண்ணிக்குவோ கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா அங்க அலவுட் இப்ப இல்லீங்க ஏனா கேமராலா இருக்குது அங்க போனா மாட்டிக்குவோனு சொல்லி நாங்க இந்த மாரி வேரவுஸ்ல பண்ணிக்குவோ
பரவால பரவாயில்லைங்க உங்க ஃபார்ம் ஹவுஸ்லா இருக்குங்கலா இல்ல எப்டிங்க
எங்ளுக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்ததுங்க ஆனா நாங்க பாரம்பரியோ அந்த காலத்து இதுல ஃபா ஃபாம்ஹவுஸ் இருக்குனு தெரீயுங்களா அது மாரி
ஆமாங்க ஓ சே சேரிங்க அந்த காலத்து மாரின்னா எப்டிங்க ஓட்டு வீடு அந்த மாரி சொல்றீங்களா இல்ல எப்டி சொல்றீங்க
ஆமாம்மா ஓட்டு வீடுதாங்க சுத்தி ஓடு ஓட்டு வீடு நடுவுல பாத்தீங்கன்னா மழ தண்ணில்லா அப்டியே வரு தெரியூங்ளா
ஆமாங்க ஆமாங்க அந்த காலத்துது ஆமாங்க
ம் அது மாரிதாங்க இருக்கு
சூப்பருங்க சூப்பருங்க பரவால்லீங்க அதெல்லா ஒரு குடுத்து வெச்சதுதாங்க பாரம்பரிய வீட்ட நீங்க இன்னோ பராமரிக்கிறீங்கன்னா அது நல்லதுதாங்க
இதெல்லா எங்க அப்பாதாங்க எங்க அப்பா பாத்தீங்கன்னா இது மாரி இதெல்லா பாத்தீங்னா நல்லா ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணி பாப் பாருங்க ஆனா அப்டியே எப்டி இருக்கோ அப்டியே பாத்து மெயின்டென் பண்ணிட்டு இருப்பாருங்க
பரவால்ல பரவால்லைங்க எதோ ஒண்ணுங்க ஆ பழசுனாலு அது வந்து பராமரிக்கிறதுயெல்லா ஒரு தனி திரமதாங்க
ஆமாங்க ஏனா வீட்லில்லா இருந்தாங்கன்னா அவருக்கு தூக்க வராட்டி இங்க வந்து ஒரு மரக்கட்டல் இருக்குதுங்க சும்மா ஒரு அந்த காலத்து கட்டல் மாதிரி அந்த கயிறு கட்டலும்பாங்க கையித்து கட் ட்டலு அத போட்டுட்டு படுத் து விட்டத பாத்தா நல்லா தூக்க வரும்பாருங்க அவரு மெமரீஸ்க்காக வெச்சிருக்காருங்க
சூப்பருங்க சூப்பருங்க நீங்க என்னதா பெரிய பணக்காராவே இருந்தாலு இந்த இதெல்லா மறக்காம இருக்கீங்க நல்லதுதாங்க
ஓகேங்க நன்றிங்க மீண்டு சந்திக்கு வரை உங்கள் நண்பனுங்க
மீண்டு சந்திக்கும்வரை உங்கள் நண்பன் நன்றிங்க நன்றிங்க ஓகேங்க